ஹலோ நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க அதா அந்த அரியர்ஸ் தா அந்த அரியர்ஸல்லா சொல்ட் இந்தது இல்லயா அதா என்ன மாரி பேப்பர்ஸ் எல்லா அர்யர் வந்து ம்சு மேக்ஸ் தவற வேற பிசிக்ஸு இந்த மாரி எதனா
பிசிக்ஸ் பிசிக்ஸ்ல் நா கம்ப்யூட்ரு ஸ்டூ தா போ பிசிக்ஸ் வராது டேப் டாமைனிங் இந்த மாரி வரு இ இல்ல ப்ரோ எனக்கு வரல ப்ரோ எனக் மேக்ஸ் மட்டு தா ப்ரோ ஃபஸ்ட் மத்தபடி பிசிக்ஸ் லா வராது இந்த டேப் டாமைனிங் ஒன்னு வந்துச்சு அது எல்லாரு ப்புடி அப்புடி கஷ்ட்டமான சப்ஜெக்ட்டானுங்க நல்லா எப்புடி அப்புடி நெனச்சிருந்தா கடசியா பாத்தா டம்மி சப்ஜெக்ட் ஆயிபோச்சு ஈஸியா பாஸ் வந்ட்ட எது ஈசின் சொன்னனோ அத இப்ப அரிர் வச்சிட் எது கஷ்ட்டன்னனோ அதுல பாஸ் ஆய்ட்ட அத எனக்கு புரிய்ல பேப்பர் திருத்துனவனுக்கு தெரில எ வாத்தியாரு புரிய்ல ஸ்டூடெண்ஸ் ஏ எக் ஸாம்ன்து எனக்கே புரியல
கரெட் தா இப்ப நீங்க இப்போ ஒ இப்போ ஆ காலேஜ் முடிச்சுட்டு புதுசா வேற எதன் கோர்ஸ் கின் எதா படிச்சீங்ளா
கோர்ஸு என்ன ப்ரோ பைத்தான் படிச்ச ப்ரோ பைத்தான்லா இருக்க சர்டிபிகேட்லா இருக்கு ப்ரோ அது ஒன்னு ப்ரச்சன இல்ல ப்ரோ அவ சர்டிபிகேட்லா ரெடியா வெச்சிறுகா கரண்ட்‌ அப்டேட் ல இருக் கம் ப்ரோ ஓரளவுக்கு பைத்தான் பேசிக்ஸ்ல இருந்து தெரியு ப்ரோ ஒரு ப்ரெஷ்ரா என்ன அளவுக் தெரிய்ணுமோ அந் ஒரளவுக்கு பைத்தான்ல தெரியு ப்ரோ அட்வான்ஸ் லெவல்ல நா வந்துட்டு இன்னு போகல ப்ரோ
ஓகே
அதனால வந்துட்டு இப்போதக்கு இந் இது மட்டு கிளியர் பன்னிட்டனா எக்ஸாம கிளியர் பன்னிட்டனா எங்கயாச்சு போன டிகிரி ஒன் நேர்ல வந்துரு சொல்லிட்டு ஜாயின் பன்னிருவ சப்போஸ் நா அரியரா வச்சிட்டே எதன அப்போற எங்க கம்பெனில கரெட்டா கேப்பாங்க எங்க டிகிரி
ஆமா மோஸ்ட்லி இந்த ஐ டி ஜாப் இந்த கோடிங் ரிலேட்ட இருக்குற ஜப் எல்லாத்துக்குமே ஆ சில பேர் வந்து அரியஸ்ச அரிஸு எல்லாருக்குமா இருக்கணும்னு கேட்பாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியஸ்ஸு சில பேர் வந்து அரிஸு கிளியர் பண்ணியிருந்தா பரவாலான்வா
ஆமா ஓ அது எம் என்சி எல்லா அரியர் வெச்சிருக்கயே கூடாதுனு சொல்றானுங்க சிற்வை
அது அதெல்லா கஷ்டோ அதெல்லா ஆமா அதெல்லா கஷ்டோ அதா சில பேர் இப்போ இப்ப நீங்க வந்து ஆமா இப்ப நீங்க டைம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நா நானு ஐ டில தா இருந்தே அதா சொல்றே பைதான் வச்சிட்டு ஆ அத வச்சுன்னு எதுவு பண்ண முடியாது நீங்க எக்ஸ்
ஓகே ஓகே ப்ரோ எஸ் கு யூ எல் சும்மா இன்சென்ட் பேஸிக் அது பாத்தன் ப்ரோ அதுக்கப்பறமா கொஞ்ச எக்ஸாம் வந்துடுச்சுனு செரி எக்ஸாம் கன்ஸ பன்லானு எக்ஸாம்
ஆமா ஏன்னா இப்ப மோஸ்ட்லி வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ எ கொண்ட விட எல்ல இடத்துலுமே வந்து எஸ்கூஸ் கேக்குறாங்க பேங்க் ரிலேட்டான ஐ டி ஜாப்ஸ்கே பேங்க் ரிலேட்டானா பேங்க் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தந்தா இருதுக்கலா தே எம் எஸ் எஸ்ஸ்ல்லு எஸ் கியூ எல்லூ இந்த ப பைதான் தெஞ்சா ஒன்னு பெட்டர்
நா செயற்கை நுண்ணறிவுகள போல இருக்கு ப்ரோ ஆர் ஆர்டிஃபிசியல் அ அந்த மாதிரி போல இருக் அதனா வந்துட்டு பைத்தான் பார்த்துக்கிட்டே பாண்டாஸ் நம் ப்பை ஏ அப்புறம் அந்த மெட்ரா கிளிப் இந்த இதெல்லா பேசிக் லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச வச்சிருக்கே ப்ரோ அதுல ஒரு நா போ ஒரு என்டரியில
இருக்கிற நெலமைக்கு பேசிக்ஸ் எல்லா வச்சு ஒன்னு பண்ண முடியாது அதனால தா சொலறே இன் கேஸ் இப்ப டைம் இருக்கு அப்படின்னா ஆ பே அ ப ல்ல இன்டர்மீடியேட்க்கு அ பிகின்ந்து இன்டர்மீடியேட் லெவல்ளுக்கு ஓரளவுக்கு வாங்கி சர்டிபிகேன் பண்ணிட்டீங்கனா
ஆ இருக்கு ப்ரோ பண்ணிட்டே
ஏன்னா இதுலயு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு ஏகப்பட்டது ஆ லாங்குவேஜஸை தெரிஞ்சுக்கிட்டாலு நம்மளுக்கு அது வேஸ்ட்டு ஏன்னா எது முக்கியமோ அது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா போது நா எனக்கு பாண்டாஸ்தரி பைத் தெரியு ஜாவா தெரியு எல்லா படிச்சீங்களா அதுதா கன்பூஸ் ஆயிடு கன்பூஸ்னா ஏதோ எங்க யூஸ் போண்ணுன்ற தெரியாம போயிட இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா ப்ரோ அது ஒண்ணு இருக்கு
தெரிஞ்சு ஏன்னா இப்போ நா ஏ பிரண்ட்ஸ் அவங்கல்லா இப்ப நானு வேற கம்பெனிக்கு மாறனே அவங்க கேட்டதுக்கு அவங்க ட்ரைனிங்க்கு சொன்னது எஸ்குஸ் தெரிஞ்சா பேங்கிங் ஜாப் ஐ டி ஜாப்ஸ் அந்த இதுல பேங்கிங்கா பிரைவேட்லயே இல்ல இது பப்ளிக் இதுல இருந்தாக்கு பிரைவேட் செக்டர்ஸ்லே ஐ டி ஜாப்ஸ்ஸு இருக்கு அதுல வந்து நல்ல சேலரியு எஸ்கியூ ங்க
ஆமா ப்ரோ அது பேக் எண்ட்ல தருவாங்க
ஆமா அதனால் லா நீங்க அந்த பேங்க் எண்ட் ஆ த சொன்னீங்கள பேங்க் ரிலேட்டடான அந்த ப்ராஜக்ட்ஸ் எஸ்க்யுஎல் தா மெயினா கேக்குறாங்க
ஆமா ஆமா ப்ரோ
ஏ ஐ வந்து இருக்குதா ஏ ஐ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ஸ் போலா பட் ஆனா அதுக்கு இன்னு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அத வந்து நம்ம என்னா பண்ணும்னா இப்போ ஒக்காந்து அது இந்த இப்ப இருக்கிற டூல்ஸ் இப்ப இருக்ற டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டா போது அதுக்குனு புதுசா எல்லா எந்த கோர்ஸ் இப்போதைக்கு வர போறது இல்ல சில சில ஆ இப்ப கூட ரீசெண்டா ம மைக்ரோசாப்ட்ல வந்து ஒரு ஃப்ரீ ஒரு ஈவென்ட்டு போய்ட்டுக்கு ஜூன் ஆம்மா எய்ட்டு ஜூ ன் எய்ட் எய்ட்டு ஆம்மா ஜூன் எய்ட் டு டுவெல்லா ஃப்ரீ அந்த கோர்ஸஸ்க்கு அமா கவர்மெண்ட்லே சம் சில கோர்சஸ் இருக்கு நீங்க சொன்னிங்ளே ஏ ஐல இன்ட்ரெஸ்ட் இருக்குனு அதுல சம் கோர்ஸ்டு அதுமே வந்து இந்த ஏ டபுள் யூஎஸ் ஓ அப்பறமா சிஸ்கோ அப்மா சேல்ஸ்ஃபோர்ஷூ இந்த மைக்ரோ சாஃப்ட்டு அவங்க இதுல வந்து ஒரு கோர்சஸ் நடத்துறாங் கண்டக்ட் பண்றாங்க ஃப்ரீதா
ஆமா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நா வந்துட்டு ஏ ஒரு சில கோடிங்லா வந்து ஹேக்கர் ஆங்ல போட்டு பாப்ப ப்ரோ அப்பறம் ஃப்ரீ கோட் கேம்ப்பு இந்த மைக்ரோசோட் அஃபிஷியல் வெப்சைட் இதெல்லா ப பாப்ப
அந்த கிர்ட்டப்லலா ப்ராஜெக்ட்ஷூ இந்த ரெபோசெட்ரி இதெல்லா இருக்கு இல்லையா நம்ம ம்போ சின்ன சின்ன ப்ராெஜெக்ட்ஸ் பண்ணி ம் ஆ அது மாரி அண்ட்சோன் எக்ஸ்பீரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன் கேஸ் உங்ளுக்கு பைத்தான் நல்லா தெரியு
ஆ கிட்டப் யூஸ் பண்ணுவ ப்ரோ ஆ பைத்தான் இன்டர்மீடி அளவுக்கு ஓர்ளவு
ஆ அப்பனா சின்ன சின்ன எதோ ஒரு டூல்ஸ் நீங்க க்ளாடு கிட்ட கேட்டு இல்ல ஒ சேட் ஜீ பி டி கிட்ட சொல்லி என்ன மாரி ப்ராஜெக்ட் பண்லா சும்மா எதோ ஒருன் கேட்டு அத கொஞ்சோ எக்ஸ்ப்ளைன் பண்ணி வச்சுக்கோங்க
ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பா ஆமா
கேதர் பண்ணிக்கிட்டா நீங்க ஒன் இயர் நெக்ஸ்ட் இயர் போறப்போ ஒடனே வந்து கெடைக்காது எப்டியு அதுக்குனு ஒரு ஒன் இயர் நீங்க
ஆமா ப்ரோ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பத்தாது ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத என எப்டி என்ன சொல்றதுனா இந்த ஒன் இயர் ஒரு கம்பெனி வேல செஞ்சுட்டு போறது அதெல்லா இல்வ ப்ரோ நம் நம்ம என்ன கற்றுக்குறோ அப்டின்றத வெச்சு தா ப்ரோ மெயினு நம்ம உள்ள ஸ ஸ்கில்ஸ் இருந்தாலே நம்ம மெய்னா உள்ள போய்றலா
அதேதா இப்போ நீங்க வந்து சொன்ன இ அந்த மா பண்ண தா உங்க கூடனே ப்ரஜெக்ட் வந்துனா சில டைம்ல வந்து ஹ ப்ராஜெக்ட்ல ஒன் மந்தத் டூ மந்த் சொள்ளியு உங்களுக்கு வந்து உள்ள ப்ராஜெக்ட் ங்க இ கொடுப்பாங்க காப் உங்களுக்கு ஒர்க ஷார் பண்ணி குடுத்துருவாங்க இல்ல ஜ டி கம்ப
ஓகே ஓகே
ஆ ஓகே ஓகே ப்ரோ
இதுலதா இருந்தோ இது இரு எல்லா போயக்கு
ஓ செர் செரி ப்ரோ
ஏனா எங்குவந்த அந்த டைம் எக்ஸ்பிரியன்ஸ் இல்லாதனால ரொம்ப பெரிய உ லாங்குவேஜஸ் தோட இது ம்
சரி சரி ஓகே ஓகே ப்ரோ
அங்க உக்காந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க
ஆமா ப்ரோ சிக்ஸ் மந்த்த் சிக்ஸ் மந்த்த் த்ரீ மந்த் அதனால தான் ப்ரோ இந்த எக்ஸாம் கிளீர் பண்ட்டு போலான்ட்டு உட்காந்துருக்கே இப்ப நாளைக்கு அங்க போயிிட்டம்ன்னா அந்த இதை கான்சன் பண்ணோம்னா இதை கான்சார்ன் பண்ணன்ட்டு தான்
அதா பிரச்சன நமக்கு னு இல்ல ப்ரோ அதா எக்ஸாம் ஒன்னு எழுதன அன்னிக் மந்த் எதோ சொல்லிருக்காங்க ப்ரோ அது மட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டனா ஒரு கான்ஃபிடன்டா வந்துட்டு எழுதிருவே பாஸ் ஆயிருவே அப்டின்ற ஒரு நம்பிக்க வந்துருச்சுனா கவலயே இல்ல ப்ரோ ஏ டாப் கம்பெனிலயே அசால்ட்டா ஹேக் பண்ணலா
வரு இல்ல எப்டி வரு
இல்ல ப்ரோ இந்த இயர்லே வந்துரு ப்ரோ டூ த்ரீ மந்த்ஸ்லே வந்துரு ப்ரோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரு பாத்தே பட் சப்ளிமெண்ட்ரி வர்ல அது காலேஜிலியு கேட்டே இன்னு வர்லப்பா அப்டின்னாங்க அது மலுப்பிட்டாய்ங்க நா தா சொன்னல்ல ப்ரோ அது ஒரு காலேஜே கெடையாது ஏமாத்தி இதா இவுங்க பண்ற மாரிதா அதே ஏமாத்தி உட்டாங்க அதுக்கப்பறோ ம் என்னா ப்ரோ பன்றது ச்ச கால கலி காலமாயிடுச்சு நாங்க சொல்ல வேண்டியதுல அவங்க சொல்லிட்டுக்கிறானுக காலேஜு காரங்க
ஓகே
கேட்டா வந்துட்டு காலேஜ் இதுல போ ஆடுப் போடுறது இதுல போஸ்டிங்கு இல்ல அது எல்லாத்துலயு வந்து பெஸ்ட் காலேஜ்ஜு பிலேஸ்மன்டு அது இதுனு சொல்டுக்கிறானுங்க ஏன்டா பச்ச மாரி பேசுறா ஓபனா பேசனுன்றமாரிதா இருக்கு ஆ காலேஜி இன்டர்ன்ஷிப் வந்துச்சு ப்ரோ ஒரு இன்டர்வியூ கூட வச்சாங்க வச்சி அட்டன்பன்ற மார் இருந்தாங்க அது கூட போயிட்ட ப்ரோ ஃபஸ்ட் ஒரு ரெண்டு ரவுன்டு ஓகே ஃபஸ்ட் ஒரு வன்ச்சி ஆஃப்ட்டிடுயுடு வன்ச்சி அதுக்கப்றோ இன்டர்வீவ் ஆப்டுடூ முடிஞ்சோனே சொல்ட்டாங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க அந்த மாரி இந்த இன்டர்ன்ஷிப்கு நீங்க பதினஞ்சாயிர பே பண்ணு அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க எனக்கு அது ஜூனியர் பசங்க சொல்லல ஆப்ட்யுகிட்டு முடிச்சுகப்புறோ பாக்கறே இந்த மாரி மீட்டிங்ல வந்துட்டு சொல்றாங்க இந்த மாரி நீங்க பதினஞ்சாயிர பே பண்ணு ஓகேவான்னு கேக்றாங்க அந்த மீட்டிங் நா மைக் கேமராவே ஆஃப் பண்ணி வச்ட்டே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நா மைக்கு ஆன் பன்னல ஒன்னு ஆன் பன்னல ப்ரோ பாக்கறதெல்லா பாத்துட்டு நா பதினஞ்சாயிம் கட்னு இந்த காலேஜ் புரில இன்டென்ஷிப் குடுக்குறது காலேஜ்சு புரவைட் பண்றது அவங்க அதுக்கு எதுக்கு நம்ம
அதுல வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க ஏன்னா இந்த ஏஜென்சி சம்திங் இருக்கு
ஆமா ஆமா ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ இங்க பதினஞ்சாயிரம் குடுத்துட்டு இன்டென்ஹிப்க்கு போறதுக்கு பதிலா இது நா கோர்ஸ்ஸே வெளில எங்கயாச்சு ஃபுல்லா படிச்சிட்டு போயிருவனே அவுங்க டேரெக்டட்டா எதுனா நல்ல கம்பெனி மாதி பக்கத்துக்கு இந்த் ஐயாயிரம் கூட குடுக்கணும்னா படிச்சிட்டு போயிருவேனே இருபதாயிரத்துக்கு அப்டின்ற பேர்ல அவனுக்கு வந்து காலஜ்ல பிளேஸ்மெண்ட் அத ஒரு பிளேஸ்மெண்ட்ன்னு சொன்னானுங்க பிளேஸ்மெண்ட்னா அவனுக்கு என்னனே தெரியாது பிளேஸ்மெண்டனா என்னன்ன கூட தெரியாத காலேஜ்னா அது என் காலேஜ் தா ப்ரோ அந்த அளவுக்கு மோசமான காலேஜ் நால்லா தயவு செஞ்சு இந்த காலேஜ் யாருக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்ட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்ட யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்ட
நீங்க போன வருஷம் முடிச்சிங்களா இந்த வருஷம் அதுக்கப்புறோ வேற எந்த ஒரு
ஆ எதுவு இது ஆகல ப்ரோ எக்ஸ் ம்முகாக தா ப்ரோ நா ரிசல்ட் வெய்ட் பண்ண அதுவு இந்த மாரி ஆயிடுச்ச அந்த ரிசல்ட் மட்டு கொஞ்சோ பாசிட்டிவ வந்துச்சன்னா ஒன்னு பிரச்சன இல்ல ப்ரோ ரிசல்ட்க்குதா ப்ரோ நம்ம ஒரு விஷய ஆரம்பிக்கன்னா அத தெளிவா முடிச்சுன்னு சோ அதனால முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு பாத்துலாம்ப்பட எக்ஸாமா டிகிரியா பர்ஸ்ட் அந்த டிகிரி கான்சல்ட பண்ணி எக்ஸாம் பர்ஸ்ட் முடிச்சிருவோ முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஒர்க் தேடுவோ அப்டின்ற ஒரு மைண்ட் செய்வதா ப்ரோ இப்போதைக்கு
அத எந்த மாரி ரோலுக்கு அப்ளே பண்ற மாரி ஐடியா
ரோலுக்கு நா ஒரு இன்டர்னா இருந்தா கூட ஓகேதா ப்ரோ இல்ல ஒரு பிரரெஷர் ஜாப்பு எதா இருந்த எனக்கு சேலரில்லா பேசிக்கா எது கெடையாது ப்ரோ ரோ ஆ டேட்டா டேட்டா சயின்டிஸ்ட்டு
டேட்டா
டேட்டா சைன்டிஸ்ட் ஏ ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ
அதுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஏ ஐ வந்து அந்த அந்த டாஸ்குல்லா பண்ற மாரி தா டேட்டா சைன்டிஸ்ட்ன்னா கொஞ்சோ ஆ அது விப்ரோ டேட்டா அனாலிஸ் முக்காவாசி இந்த ஏ ஐ வந்து கம்ப்ளீட பண்ற அளவுக்கு அந்த கேப்பாசிட்டி இருக்கு அதனால
ஆமா ஆமா ஓகே ஓகே ப்ரோ கண்டிப்பா ப்ரோ பண்ற ப்ரோ
செரி ப்ரோ
ஆ ஓகே ஓகே ஓகே ப்ரோ உங்கோட பேசுனது சந்தோஷம் நன்றி ஓகே